உம் உம் சொல்லுங்க தோழி
என்ன தோழி என்ன பண்ணிட்ருக்கீங்க
உம்..
அப்டியா சாப்ட்டாச்சா
இன்னும் அவரு வரல அதனால ஒன்னும் சாப்பிடல எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டுக்கறேன் வந்தா தோஸ் தோஸ் சுட்ணும்
உம் அப்ப என்ன நீங்க ரெடி பண்ணீங்க சட்னியா அரைச்சு வச்சிருக்கீங்களா சாம்பார் செஞ்சு வச்சிருக்கீங்ளா
நீ வச்சு வச்சேன் அவங்க வந்தா தோச மட்டும் சூடனும் உம் நீங்க தோளி சாப்ட்டீங்ளா
தோழி இனிமே தான்
உம்
எனக்கு பசங்க என்ன பண்றாங்க
லங்க்கு என் கொழந்தைங்கலா
செரி செரி சாரி
சேர் சேரி பரவாயில்ல உங்களுக்கு தெரியாம தான கேட்டீங்க
ம் ம் சரி சரி தோழி அப்புறம் லைப் லை
உம் போயிட்டு இருக்கு தோழி எப்டி வீட்லதான் இருக்கறேன் எது ஒர்க் பண்ல நீங்க ஒர்க் பண்றீங்ளா ஆஹ் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிட்ருந்தேன் சென்னை ல
அப்படியானா ஆ வீட்ல தான் இருக்கேன் இதுக்கு நம்ம ஒரு ஒன் இயர் நான் ஒரு டூ மந்த் முன்னாடி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே தான் இருந்தேன் வீட்லயே டெலிகாலிங் பண்ணிட்டு இருந்தேன்
உம்
இப்பதான் டெலிவரிக்கு போகணும்னு சொல்லிதான் அத மெடிக்கல் லீவ் எடுத்து த்ரீ மன்து மறுபடியும் ஸ்கேன் ஆன் டெலிவரி ஆயிடுச்சி தோழி கேக்குதா கேக்குதா தோழி ஹலோ கேக்குதா தோலி ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ உம்